ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதா
பேசர்து
ஹலோ ஆ கேக்குது
ஹலோ சிஸ்டர்
ஆ கேக்குதுங்க எனக்கு ஹலோ ஹலோ
கொஞ்ச சத்தமா பேசுங்க எனக்கு ஒண்ணுமே கேக்கல
நீங்க பேசுறது எனக் கேக்குது
கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது
ஹலோ எனக்கு இப்போதா கேக்குது பாருங்க நா ரொம்ப நேரமா பேசிட்டுருந்தே
ஓ எனக்கு நீங்க பேசுறது இப்பதா கேக்குது ச டவரு
ஓ நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும் போல இல்ல
ஆமா
காலேஜ் சேர்ந்தாச்சா
ஆ சேந்தாச்சு ம்
ஸ்கூல் முடிஞ்ச்சா ஸ்கூல் லைஃப் புடிச்சிருக்கா காலேஜ் லைஃப் புடிச்சிருக்கா
ஸ்கூல் லைஃப் தா
அதா கேக்குற நானு
கால்லா லைஃப்பு சுத்த போர்
ஏ அங்கதா நல்லா இருக்குமே
நல்லா இருக்குன் இல்ல வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் அப்றோ இருந்தாலு ஸ்கூல் லைஃப் மாரி வராதுல்ல
கரெக்ட்டு தா
ம் காலேஜ்ல இருக்கவுங்கல்லா எதுமே வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க அந்த மாரி
பேச மாட்றாங்கக
ம்
சேரி உங்க கூட சேர்ந்து படிச்சவுங்க யாரு அப்டி வல்லையா
வந்தாங்க ஒரு ஃப்ரெண்ட்டு மட்டுந்தா ஒரே ஒரு ஃப்ரெண்டு தா
ஒரு ஃப்ரெண்டு மட்டு ஒரே கிளாஸ் தானே
ம்
பாக்கி எல்லாரு தனித்தனியா போயிட்டாங்ளா
ஆமாங்
அப்புடியா
ம்
காலேஜிக்கு வீட்டுக்கு காலேஜிக்கு ரொம்ப தூரமா
பக்கம் தா ஒரு ஒன் கிலோமீட்டர்
ஸ்கூலு
ஸ்கூலு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கு
காலேஜி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிலோ மீட்டர் தானா
ஆ ஒரை கிலோ மீட்டர்தா
நடந்தே போயிரலாமே அப்பனா
ஆ நடந்து போனா லேட் ஆயிரு பஸ் வரு
ஏங்க ஒரு கிலோமீட்டருன்னா என்னங்க பஸ்ஸு அப்பனா ரொம்ப தூரமாக இருக்குன்னு எனக்கு தோணுது
ஆ இல்ல இல்ல ஃபைவ் கிலோமீட்டர் சாரி நா தப்பா சொல்றே
அதான நா எனக்கு புரியலேயைனு கேக்க
ஃபைவ் கிலோ மீட்டர்
ஃபைவ் கிலோமீட்டர் ஆ ஃபைவ் கிலோமீட்டர்னாதா சரி வரு
ம்
ஏன்னா ஒரு கிலோமீட்டர்னு வெச்சிக்கோங்க கொஞ்ச தூரோ தானே
ஆமா
சேரி சேரி அப்பறோ ஸ்கூல்ல எல்லாரு என்ன சொன்னாங்க கூல் லைஃப் எப்புடி இருந்திருக்கு உங்களுக்கு விளையாட்றது இல்ல
வெளாடுவே ஜாலியா
காலேஜில விளாட முடியாதே
ஆமா
காலேஜ் தொறந்து போயிட்டு வந்தீங்களா இன்னு போகலையா
இனைக்கி லீவ் ஆச்சின்னு சொன்னல்ல
ஆமா இன்னைக்கி லீவு தா ஆமா ஆமா ரெண்டு நாள் லீவுல்ல
ஆம் லீவு ஃபர்ஸ் ட் சாட்டர்டே லீவு செகண்ட் சாட்டர்டே லீ இருக்கு
காலேஜ் உண்டா
ம் ஃபஸ்ட் சட்டர்டே லீவு
ஸ்கூலுனா ஆ
ம்
ஸ்கூலுன்னா எல்லா சாட்டர்டேவு லீவுதானே
ஆ ஸ்கூலுன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வெச்சிட்டே இருபாங்க கடுப்பு சாட்டர்டேவு வேப்பாங்க ஸ்பெஷல் கிளாஸ் வேப்பாங்க ம் டென்து லெவன்த் டுவெல்து மூணுமே இருக்கு
சண்டே ஓ ரெண்டு சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே வேப்பாங்களோ
ஆ ரெண்டு நாளுமே வெபாங்க சனிக்கெழம மட்டும்தா வெபாங்க ஞாயித்துக்கிழம லீவ் விட்ருவாங்க
நீங்க பேசறது எனக்கு கேக்கல பின்னாடி சவுண்ட் கேக் க்குது கொஞ்ச தள்ளி வந்து பேசுங்க ஆ இப்ப ஓகே
சனிக்கெழம மட்டுதா வப்பாங்க டென்ஷன் ஆயிரு ஸ்பெஷல் கிளாஸ் டென்து டுவெல்
காலைலே போயிட்டு எத்தன மணிக்கு வரணு
ஆ காலையில ஒம்போது மணிக்கு போயிட்டு அஞ்சிமே ம சேட்டர்டேனா மத்தியான விட்ருவாங்க
ஆ அதா கே
ரெகுலர் ஸ்கூ ஆ மதியான விட்ருவாங்
ஞாயித்து கெழமயு அதே மாரி
ம்ம் அதே மாரி
அந்த டைம்லல்லா எல்லா புள்ளைங்களு வீட்லருக்கு எப்புடி இருக்கு ஒங்ளுக்கு
ஆ கடுப்பாகு அதுவு ஸ்பெஷல் கிளாஸ் வர்லின்னா திட்டுவாங்க லெட்டர் எழுதி குடுக்க சொல்லுவாங்க பிரேயர்லே வச்சி
சரி இப்ப திட்டுவாங்களா
ஆ அதுக்குனே போகணு
ம் ப்ரேயர்லையே வச்சி எல்லாத்துக்கு முன்னாடி கேப்பாங்களோ
ப்ரேயர்லே ஸ்பெஷல் கிளாஸ் வராதவங்கல்லா நின்னுங்க அப்பிடின் சொல்லுவாங்க அப்புறோ லெட்டர் எழுதி குடுத்து அதுக்கப்புறோ க்ளாஸ் பத்து மணிக்கு போயி
அதுக்கப்புறோ போயி கிளாஸ் அட்டன் பண்ணனு அப்பிடிதானே
ஆமா அதுக்கப்புறோ பத்தரயாயிரு ஆமா பத்திரை ஆயிரு கிளாஸ் க்குள்ள போகவே ஆ இருக்காங்க
ஆனா ஒரு த்ரீ டே முடிஞ்சிருல்ல
ஆ ஒரு பிரியிடு வந்து ஆமாங்க ஒரு பெர்டே முடிஞ்சிரு ஒரு பீடு முடிஞ்சி ரெண்டாவது பிடிது மிஸ் கே வந்துருவாங்க ஒரு பீடு கட்
ஜாலியா பேசிட்டு நிக்கே வேண்டியதுதான வெளில
அதா ஒரு பீடு கட் ஆயிருச்சி ஆ இன்னொரு பீடு வந்துருவாங்க பிரேக் வந்துரு பிரேக்
ம்
லெவன் டு லெவன் தேர்டி ப்ரேக் அப்புறோ நயன் லெவன் தேட்டிக்கி லன்ச்சி ஒன் டூ ஒன்ற
ஒன்றர மணிக்கா பன்னெண்ர மணிக்கு தான எல்லா ஸ்கூலியுவுடுவாங்க
எங்கே ஸ்கூல்லா ஒன்றைக்கு ஒரு மணிக்கி
ஒரு மணிக்கு ஆ சாப்பாடு எடுத்துட்டு போணுமா இல்ல அங்கேயே சாப்பிட்டுபிங்களா
நாங்க சாப்பிடமாட்டே சத்துணவு எனக்கு பிடிக்காது முட்ட மட்டு வாங்கி சாப்பிடுவே
ஆ அதா கேக்கற நானு இப்ப சாப்பாடு மட்டு வீட்ல இந்து எடுத்துட்டு போவீங்க சாதம்ல்லா இங்கந்து எடுத்துட்டு போயிருவீங்ளோ
ம்
ஃப்ரெண்டஸ் எல்லா உ உங்க குளோஸ் ஃப்ரெண்டு யாரு
குளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அக்ஷயா டென்துலருந்து லக்சியா ஆ லெவன்த்ல இருந்து டுவெல் த்து வரைக்கு ஹேமா
எப்டிங்கே லெவன்த் டென்துல இருந்து லெவன்துக்கு ஒரு ஒன் இயரு
அவ டென்த் வரைக்கு தா படிச்சா ஆ டிப்ளமோ போயிட்டா
ஓ லெவன்த் டுவெல்த் படிக்காமே
ம் டிப்ளமோ போய் சேந்துட்டா அப்பறோ லெவன்த் எல்லா புது குரூப் ஆச்சு ஹேமா
ஹேமா செரி செரி
ஹேமா நல்லா
ஹேமாவ ரொம்ப புடிக்குமா அச்சயா ரொம்ப புடிக்குமா
ஆ ரெண்டு பேத்தையுமே புடிக்கு எங்க வீட்ல இன்னைக்கி சடோன் கரண்ட்டே இல்லங்க ஆ
அய்யய்யோ மொபைல்ல சார்ஜ் எறங்கிருமே
ஆ சார்ஜ்ல்லா போட்டு வெச்சுட்டே ம் சார்ஜ் எல்லா போட்டு வெச்
இன்னைக்கு ஈவினிங் தா சார்ஜ் வருமோ கரண்ட் வருமோ
செவன் ஏழு மணி ஆயிருங்க கரண்டே வரக்கு
ரொம்ப கஷ்டம்தா இல்ல போர் அடிக்கு
போர் அடிக்கும்ல நேச்சுரல் இருக்குல நேச்சுரல் இருக்
ஆமா ஒண்ணு பிரச்சன இல்ல மாடிக்கு போய் நின்ற வேண்டியதா
மாடிக்கு போய் நிக்க முடியாதுங்க மழ வருது
மழ வருதா
ஆமாங்க தூருது
அப்பனா பேசாம போன பாத்துட்டு தூங்கிடுங்க
ஆமா
ஹேமா வந்து உங்க கூட இப்ப காலேஜ் சேர்ந்திருக்காங்ளா
அதுக்கு அப்றோ ஹேமா வந்து ஹேமாவு நானு லெவன்துல ஒரே குரூப்பு டென்துல இருக்கவங்களும் பிரிஞ்சுட்டாங்க நல்லா தனியா குரூப் எடுத்து போயிடாங்க
நீங்க மட்டுதா ரெண்டு பேரும் ஒரே குரூப்பு
ஆ அதுக்கு அப்றோ அப்பவு பாப்போ ரெண்டு பேரும் கம்பயூட்டர் சைன்ஸ்
சேர் செரி
ஆ ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் சைன்ஸ்
அப்பப்பளா பாப்பாங்க பேசுவாங்களா
ஆ பாப்பாங்க பேசுவாங்க டைம் இருக்காது அவ்ளோக்கா அவுங்குளுக் மிஸ் வந்துருவாங்க எங்குளுக்கு மிஸ் வந்துருவாங்க ஓடிடுவோ ஆ அப்டி போயிட்டு இருக்கோ சில நேரோ கெடைக்கு டைம்
சரிங்க
ம்
இப்ப அவங்க பேரு என்ன ஜெய அ இன்னொருத்தவங்க வந்தாங்கள ஃப்ரெண்டு டென்த் வரைக்கு அந்த பொண்ணு பேரு என்ன சொன்னீங்க மறந்துட்டேனா இல்ல ஹேமா இல்ல இன்னொருத் ஆ அக்ஷயா அவங்க பேசுவாங்களா இப்பயு
அவங்க பேசுவாங் கா
காலேஜ்க்கு தா வர முடியாது நேர்ல பேசுவாங்கல்ல
பேஸ் பாத்தா பேசுவாங்க
சரி சர் த நல்ல ஃப்ரெண்டாட்டு பாய்ஸ்லல்லா யாரு ஃப்ரெண்ட்டு இல்லையா
இருக்காங்க பேஸ்னா பேசுவே அவ்ளவா குளோஸ்லா இல்ல
சரி நா சாப்ட்டு வரே எனக்கு கொஞ்ச பசிக்கிது சாப்ட்டு வரே பேசலா
ம்
ஆ சேர்